ஹலோ வணக் கம் தோழி
வணக்கம்
எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேபா உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
இன்னிக்கி ஞாய்ற்றுகழம எப்டி போது
இன்னிக்கி கொஞ்சோ லைட்டா போரிங்கா தா இருக்கு கடைக்கு போய்ட்டு வந்தாங்க அம்மா சந்தைக்குலா போய்ட்டு வந்தாங்க காலேலியே வந்து கஞ்சி குடுத்தாங்க குடிச்சுட்டே நேத்து நைட்டு சாதொ மீந்துருச்சு அதனால காலைல லேட்டா எந்துருச்சோ எதும் சமை கல அதனால கஞ்சி குடிச்சாச்சு இன்னிக்கி அம்மாவாசங்கறதுனால எது செய்யல அ சாமிக்கு மட்டும் படைக்கற்து காக எல்லாத்தியு ரெடி பண்ணிட்ருக்காங்க
செரி தோழி உங்க ஊர்ல சந்தலா இருக்
ஆ சந்த இருக்கு ஞா திக்கழமானா சந்த போடுவாங்க
என்னென்னலா விப்பாங்க அதுல விற்பன செய்வாங்க
கறிலா இருக்கும் அதே மாரி வா பழங்க விப் பாங்க அப்றோ வந்து செடிலா வெப்பாங்க
ம்
செடி வெச்சுட்டு வேணுனா வந்து அந்த பழொலா கட் பண்ணி கட வெச்சுருப்பாங்கல்ல
ஆம்மா ரெடிமேட்டா கட் பண்ணி
ஆ ரெடிமேடா கட் பண்ணி பைனாப்பிள் வெச்சுருப்பாங்க அப்புறோ வந்து பப்பாளி வெச்சுருப் பாங்க ஆப்பிள் அந்த மாரிலா கட் பண்ணி பழொ வெச்சுருப்பாங்க கட இருக்கும் பஜ்ஜி போண்டா கட கூட இருக்கும் ஆ அ கூட போணு அப்டினா கொழந்தைங்க வந்து அந்த பஜ்ஜி சாப் பட்டது அப்றோ வந்து போண்டா அதெல்லாம் போடுவாங்க நல்லா இருக்கோ சந்தைக்கு போனும் அப்டின்னா ஃபேம்லியோடு எல்லா ரெண்டு மூனுப் பேர் கூட போனா காய்ல்லாம் வாங்குறதுக்கு செரி நம்முளுக்கு தேவைன்ற பொருள வாங்குறதுக்கு இரும்பு சாமான்ல்லாம் இருக்கும் பூஜ சாமான் அந்த மாரி நறைய பொருட்களு
பாத்ததேக் கெடையாது தோழி அது எப்புடி இருக் கும் அப்டின்னு கூட எங்களுக்குத் தெரியாது
செரி
நாங்க சென்னையில இருக்கோம் எங்களுக்கு ஸ் சந்தன்னா கேள்வி பட்ரிக்கே கட தெருவுளா நறையாருக்கும் அப்டின்னாங்க இந்த திருவிழாளப் பாத்துருப் போம் பாத்தீங்களா அதுதா ஆனா இந்த சந்தனு ஒன்னு பாத் தது கெடயாது அதுல போய் எதுவும் வாங்குனது கெடயாது இந்த மாரி யாராவது சொல்லிக் கேள்விப் பட்றோம் பாத்தீங்களா அது மட்டுந்தா
அப்புடியா செரி செர் வாரத்துக்கு ஒரு தடவை இங்க சந்தப் போடுவாங்க கம்மி வெலெயில இருக்கு அதே மாரி வந்த் து எப்டி சொல்றது வ ஆஹ் வயலந்து வெளஞ்சி அப்டியே எட்த்துட்டு வந்து விப்பாங்க அது நம்ப ஒடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுல்ல அதனால வாங்கி சாப்புறத்துக்கு நல்லா இருக் கும் அதுனா வார வாரம் வந்து அம்மா போயிட்டு வருவாங்க
இந்த மாரி சந்தேல வாங்குறப் பொருள் ரொம்போ ஆஹ் எப்டி சந்தேய்ல வாங்கெற பொருள் ஒடம்புக்கு நல்லதுன்றிங்களா இல்ல கடேல போய் வாங்கெற பொருள் நல்லதின்றிங்களா
இல்ல ரெண்டுமே நல்லதுதான் நம்ப வந்து கொஞ்சோ வெல கம்மியா வாங்கணு அப்டின்னா சந்தையில வாங்லா ஆஹ் அங்க ஒரு பத்து ரூபா ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக குடுப்பாங்க ஆஹ் அதே மாரி வந்து வெல ச்சதா எடுத் கிராமத்துலெந்து எல்லாருமே வருவாங்க அவ்ங்ளுக்கு வந்து அது வாங்குன்து வந்து கொஞ்சோ யூஸ்ஃபுல்லாவு இருக்கு நம்ப வாங்ணுன்னா அவ்ங்குளு வந்து நெற்ய ஆஹ் வயல் வளர்ச்சி எடுத்துட்டு வந்து நம்ப்ளுக்கு குடுப்பாங்க அதுவும் நல்லதான் கடையிலருந்து வர்றது வந்து மார்க்கெட்லேந்து வரும் அது எப்டி வருதுன்னு நம்ளுக்கு தெரியாது ஆனா இது வந்து கா அவ்ங்க வயலே வளப் செ செர் ந்துன்றது நம்ளுக்கு ரொம்ப நல்லது
உங்க ஊருக்குள்ள யார் யாரெல்லா என்ன பயிரிடறாங்களோ அந் இத எல்லாமே எடுத்துட்டு வந்து சேல் பண்
ஆமா ஆமா ஆமா
ஆஹ்
கிராமத்துல இருக்கவங்கதா இருப்பாங்க வய்சான பாட்டிங்க தாத்தாங்க அந்த மாரிதா விற்பாங்க அவுங்க கிட்ட எல்லா வாங்கனா அவுங்களுக் க்கு வந்து எப்டி சொல்ற நாம வந்து ஹெல்ப் பண்ண மாரி இருக்கு அவுங்குளு வந்து வ வளர்ச்சி டை திருந்து குடுத்த மாரி இருக்கு ப்போ நம்ம ஓடம்புக்கு அது
உங்ககிட்ட போய் நம்ம ஜிபே பண்ணும்போது கொஞ்சோ கஷ்டமா இருக்கு அவ்ங்க கிட்ட எல்லார் கிட்டயு ஜிபேன்னு ஒன்னு இருக்காது
ஆமா ஒரு சிலர் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு சிலர் வச்சிருப்பாங்க வய்சானவங்களுக்கெல்லா அது தெரியாது ஆனா நம்மளு வந்து ம் கொஞ்சோ கையில காசு வச்சுக்கிறது நமக்கு நல்லதுதா ஏனா எல்லா டைமுமே வந்து ஜீபேன்றது து அது கரெக்டா இருக்காது கைல நம்மளு வந்து தேவையான அளவு வந்து நம்ம காசு வச்சுக்கிட்டோ அப்டின்னா எங்க வேணாலு நம்ம தைரியமா போகலா
ஆமா ஒரு சில இடத்துல இந்த போன் பதிவு செரியாகல ஒர்க் வேல செய்யல அப்டின்னா நம்ம கைரு க காச செலவு பண்ணிக்
கண்டிப்பா எல்லா நேரத்துலுயு டவர் கிடைக்காதுல்ல சோ அந்த டைமிங்ல வந்து நம்ப வந் து கைல காசு வச்சிருந்தோ அப்டின்னா அது வந்து உபயோகமா இருக்கு கண்டிப்பா
அதுதா இப்ப ஜி பேன்னு ஒண்ணு வந்ததுனால எப்டி சொல்றது மக்கள்லா கைல காசே பாக்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நா நெனைக்
கண்டிப்பா கண்டிப்பா உண்மையாலே ஒரு சில கடையில போயிட்டு நம்ம பத்து ரூபாய்க் கு நம்ம எதனா ஒரு பொருள் வாங்கனா கூட இருவது ரூபா குடுத்தோனா கூட சேஞ்ச் இல்லன்னு சொல்றாங்க ஜி பே பண்ணிட்டு போய்டுனுங்ங எகிட்ட கைல சேஞ்ச் இல்ல அப்டின்னுறாங்க அந்த அளவுக்கு வந்து இப்ப வந்து எப்டி சொல்ற ஆண் லைனுன்ற து வந்து ரொம்ப வளந்துட்டே போதோ தவர ஆஹ் நம்ப ஜனங்களுக்கு என்ன தேவன்றது அது அந்த அளவுக்கு வளந்த மாரி எனக்கு தெரியில
ஆஹ் நா ஒரு திருவிழாக்கு போயிருந்தே அங்க வந்து இந்த வயசான தாத்தா பாட்டில்லா கட வச்சிருந்தாங் க அவுங்ககிட்ட ஜி பே இல்ல எ கிட் ட கைல காசு இல்ல அதனால அவங்ககிட்ட என்னால வாங்க முடியாமயே போயிடுச்சு நா அந்த பொருள ஆசப் பட்ட வாங்கிட்டு வர முடியாம போயிடுச்சு எனக்கு அந்த டைம்ல நா ரொம்ப கஷ்டப்பட்டே
கண்டிப்பா அதுக்குதா வந்து நம்ம எப்பவுமே வந்து கைல நம்ம செலவு க்கு காசு வெச்சிருக்கனு ஏன்னா போற வழில கண்டிப்பா ஒரு ஏ டி எம் சென்டர்ன்றது எல்லா எடத்துலயுமே இருக்கு அந்த எடத்துல போய்ட்டு நம்ப ஒரு எப்டி சொல்றது செலவுக்கு ஒரு ஐந்நூறுபானாலு நம்ப கைல வெச்சுக்கிட்டோ அப்டின்னா அது கண்டிப் ப்பா நம்ளுக்கு உபயோகமாதா இருக்கு
உம் அப்டி ஏதாவது நீங்க வாங்க முடியாம வந்திருக்கீங்களா தோழி
அந்த மாரி வந்து வாங்காம வந்து மோஸ்ட்டா நா வந்தது இல்ல. ஏன்னா எப்பவுமே எ கைலயுமே ஒரு சில நேரத்துல வந்து காசு இருக்கு. ஆனா கம்மியா வச்சிருப்பனே தவிர அதிகமா வெச்சிருக்க மாட்டே ஆஹ் என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சொ கம்மியா வெச்சிருந்தாலும் எக்ஸ்ட்ராவா வேணுனா ஜி பேல யூஸ் பண்ணிட்டு நா வந் துருவ தேவைன்ற அளவுக்கு எ கைல கண்டிப்பா நா வந்து காசு வெச்சிருக்கே. அதனால அந்த அளவுக் நா வந்து செரமப்பட்டது கெடையாது. ஆனா நீங்க வந்து ஒரு பொருள் ஆசப்பட் டு வாங்காம வந்திருக்கீங்க. இதுக்கு மேல கைல கண்டிப்பா காசு வெச்சுக்கோங்க
ட்ச்சு எனக்கு. அந்த நேரத்துல அத வாங்க முடியாம போயிடுச்சு. திரும்ப அந்த திருவிழாக்கு போனுனா அவ்ளோ தூரொ கூட்டிட்டு போவாங்களான்றது யோச் சணையா இருந்துச்சு. அதனால அந்த பொருள வாங் காமயே நா ரிட்டன் திரும்பி வந்துட் ட்டே. இதோட அடுத்த வருஷொ தா அந்த பொருள வாங் க முடியு அப்டின்னு. அந்த ஒரு பொருளுக்காக அந்த ஒரு வருஷொ ஃபுல்லா உக்காஞ்சிட்டு இருக்கனு வேற எடத்துல வாங்கலா ஆனா திருவிழால வாங்குனுதுன்ற மாரி
கண்டிப்பா ஒவ்வொரு எடத்துலயு நம்ம போய் ஒவ்வொருப் பொருள் வாங்கனுனா அது ஒரு ஞாபகமா நம்புளுக்கு இருக்கு
அதுக்காக தா இந்த கோவில் திருவிழால வாங்கறது ஞாபகார்த்தமா இந்த கோவில் திருவிழால இந்த பொருள் வாங்கணு அப்டின்
கண்டிப்பா கண்டிப்பா நானுமே வந்து திருவிழாலா கோவிலுக்கெல்லா போனன்னா வளையல் வாங்குவேன் வளையல் இல்ல அப்படின்னா கம்பல் வாங்குவேன். மோஸ்ட்டா கம்பல் தான் வாங்குவேன். இந்த கோவில்ல பழனி கோவிலுக்கு போனா இந்த கம்பல் நான் வாங்குனேன்ற ஞாபகமா நான் ஒவ்வொரு பொருளா வெச்சிருக்கேன் நானு
உம்
கண்டிப்பா அடுத்த தடவை போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு நீங்க என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அத வாங்குங்க. கொஞ்சம் டைம் ஆகும்ஹ் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க வாங்குங்க ஒண்ணும் தப்புல்ல
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி. ஆனா அடுத்த திருவிழால வாங்கிடுவேன். இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல திருவிழா வந்துடும் ஆனா இன்ன வரைக்கும் என் மனசுல அது அ அப்படியே நிக்குது. ச்செ போன வருஷமே வாங்க வேண்டியது வாங்காம வந்துட்டமே. நம்ம கைல காசு இல்லாம அப்படின்னு சொல்ட்டு அந்த குற்ற ஒரு மாரி ஃபீலி்ங்
ஆமா அப்பத்துல இருந்து நீங்க அதுக்கு மேல கைல இப்பமும் காசு வெச்சுட்டு நீங்க வெளியே போறீங்களா?
ஆஹ் போறேன் சிஸ்டர். எப்பயுமே ஜிபே வே நம்பறதே கெடையா து கைல காசு வெச்சுட்டு தான் போறது, ஏன்னா இப்ப ஜிபே நீ குடு நா கு குடு. இப்ப இவுங்ககிட்ட கேக்கணும் நம்ம யோசிக்கணும் எதுக்கு கைல காசா வெச்சுட்டோம்னா நாளைக்கு போறோனா இன்னைக் கே ரெடி பண்ணி வெச்சுட்டா அது ஒரு பிரச்சனையே இருக்காது நம க்கு. நம்ம என்ன ஆசைப் பறமு நம்ம வாங்கிக்கலாம்
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா எல்லார் கிட்டயும் நம்ம வந்து ஷேர் பண்ணி நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா அது திருப்பி அவுங்க குடுப்பாங்களான்ன்றதும் நம்மளால சொ சொல்ல முடியாது நம்ப கையில நம்ம காசு வச்சிருந்த நம்ம எ எவ்ளோ வாங்குறோமோ அதுக்கான செலவ நம்ம குடுத்துட்டு நம்ம வந்துட்டே இருக்லா பிரச்னையே இல்லாம முடிஞ்சிடு அந்த எடத்துலே
ஆமா தோழி ஆனா இந்த மாரி திருவிழா அந்த மாரி டைம்ல தா நாங்க அந்த கட தெருவுங்ளல்லா பாக்கு போது நமக்கு அந்த ஒரு ப்ளீச் எப்டி சொல்றது சந்தோஷ் மா இருக்கு ஆனா இந்த சந்தையில அந்த காய்கறி எல்லா இது வரைக்கு நா பாத்ததில்ல ஜூம்மா இந்த கடைங்க மார்க்கெட்டு அந்த மாரி பாத்ருக்கே ஆனா வாரத் துல ஒரு நாள் இந்த மாரி சந்த போடுறது அப்டின்றத நா இது வரைக்கு பார்த்ததே இல்ல தோழி பசங்க கிட்ட பேசு போது கேட்ருக்கே எங்க ஊர்ல சந்த டி இன்னைக்கு நா போறே அப்டின்னு
ஆஹ்
அந்த மாரி கேட்டு கேள்விபட்ருக்கனே தவர நா நேர்ல இது வரைக்கு பாத்ததுல போய் அதுலா வாங்குனதோ இல்ல
நல்லது நல்லா இருக்கு பாக்றதுக்கு எப்டி திருவிழா மாரி இருக்குமோ அதே மாரி இதுவு வந்து ஒரு பெரிய கூட்டமா இருக்கு நெறைய பேர் வந்து சந்தையில வந்து கத்தி விப்பாங்க நம்ளுக்கு என்ன வேணுன்றத நம்ம வாங்கிக்லா காயா இருக்கட்டு பழமா இருக்கட்டு நம்ளுக்கு விளையாட்டுற பொருள் கூட ஒரு சில நேர சோ வச்சிருப்பாங்க செடி இருக்கு நம்ம வேணுனா போய் வாங்கிட்டு வர்லா நல்லா இருக்கு நீங்க திருவிழல்லா போகுபோது என்ன எனல்லா பாத்தீங்க
நா திருவிழால போ போது நா ஒரு கம்பல் பைத்தியோப்பா எந்த கம்பல் வித்தாலு எனக் காந்த ட்ரஸ் க்கு மேச்சா நல்லா இருக் தா அப்டின் பாத்து பாத்து வாங்றதுல ரொம்ப பைத்தியோ அது வாங்கு வ வளையல் வாங்கு வ ஸ்லிப்பர் வாங்குவே எந்த ராட் நல்லா சுத்தணுனு ஆச
ஆமா
ஆஹ அங்க ஏதாது சூட வித்தாங்கன்னா வாங்கி சாப்பபுடுணுனு ஆசப் படுவே அந்த மாரி ல எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் மேக்கப் ஐட்டம் வாங்குறத் த விட இந்த மாரி கம்பலு வளையலு லே செருப்பு ட்ரெஸ்க் மேட்சாப் போட்னும் ஹேண்ட் பேக்கு இந்த மாரிலாம் லைக் பண்ணுவேன்
சரி சரி கரெக்டா என்ன மாரிதான் இருக்கீங்க நானுமே கடைக்கு போனேன் அப்டின்னா எனக்கு புடிச்சது முதல்லன்னு பாத்தீங்கன்னா வளையலு கம்பல் தான் அது எவ்வளோ இருந்தாலும் வாங்கிட்டு வந்து வீட் யூஸ் பண்றோம் யூஸ் பன்லண்ட்ரது அது ஒரு ஞாபகங்களா நான் வச்சிருப் வீட்ல அதுக்கே அம்மாலா திட்டுவாங்க இவ்ளோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்க ஆனா யூஸ் பண்ண மாட்டுற அப்டின்னு சொல்லிட்
ஆனா என்னோட கணவரும் என்னன்னா அது முன்னூறு ரூபா இருந்தாலும் அந்த கம்மல் நா பாத்துட்டேன் நான் வாய தொறந்து கேக்குறேனோ இல்லையோ நான் பாக்கறன்னா அப்ப அது புடிச்சு போயிற்சி போல இருக்கு அது வாங்கினும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கோ அப்டின்னு தான் சொல்லுவாங்க ஆனா எங்க அம்மா வீட் திட்டுவாங்க ஏன்னா எவ்ளோ அடுக்கி வச்சிருக்க க்கு போய் இது வாங்குன காசுக்கு அரச சவரோ ஒரு சவரன் நகையே வாங்கி இருக்கலாம் ஒன்னு ஒன்னு நூறு நூத்தி அம்பது குடுத்து வாங்கி இப்டி சேவ் பண்ணி எடுத்து வெச்சிருக்க அப்டின்னு சொல்டு
கண்டிப்பா எங்க அம்மாவு அதேதா சொல்லுவாங்க இத வாங்கினதுக்கு கண்டிப்பா ஒரு நகை வாங்கிக்கலான்னு சொல்லுவாங்க ஆனா நகை வந்து ஆசை கெடையாது இந்த மாரி நம்ம பெருசு பெருசா போட்டு நம்மளுக்கு வந்து நம்ம அழகு பாக்குறது இல்ல நம்ம புதுசு புதுசா ட்ரை பண்றதுன்னு தா எனக்கு இன்னு சந்தோஷத்தை குடுக்கு
அதே போலதா தோழி நானு உங்களோட பேசினதுக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றி திரும்பவு நெரோ கெடைச்சா பேசலா தோழி நன்றி